அலோ
ஹலோ
என்னடா பண்ற
சும்மா அப்டே படுத்திருகிறே காந்தி உம் இன்னு இல்லட இன்மேத
சாப்ட்டா சாப்ட்ட இப்பதா வன் அவர் கூட இல்ல காலைல டெஸ்ட்டுக்கு போயிட்டுவந்த போய்ட்டு வன்டு இங்க வள்ளலார் கோயில போயிட்டு சாப்ட்டு இப்பதா வந்த ஹய் னைட் மண்டபமா நான் வெஜ் தான போலமா
இன்னைக்கி நைட்டுமா
ஆமா ஓய்கென்னா
உண்மேல்மேவா கன்ஃபாமா
தா அமுதா அம்சாயிமா சொன்னாங்க நா இங்கந்து ந அத் தெரிலட என்னனு நா இங்கந்து வந்துருவ நீ வரு அங்க யாரச்சு வந்தா அப்டியே கூட்டு வந்துருங்க இவ நீ எப்டி வருவா கார்த்தி அண்ண வேணா வந்தா ஆளு அப்படி வந்துருங்க கூட சேத்திட்டு
செரி செரி நீ அப்டியே அங்கருந்து வந்துறியா
ஆமா நான் இங்கருந்து கெளம்பும்போது
செரி யாரு ரூபண் அண்ணா வராரா இல்ல நீ மட்டும்
யாருகிட்டமே சொல்லுலடா இப்பதா கேட்டே நா ஈவினிங் போல ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு இருக்கே இப்போ உங்கிட்ட கால் பண்ணதுனால சொல்ற
சேர்றா சேர்றா
ஓகே ஓகேப்ப என்னாச்சு வேல விஷயம் என்னாச்சு
வேல விஷய என்ன விசா அனுப்பி விசாக்கு எல்லாத்தையுமே குடுத்துட்டே பாஸ்போட்டு மெடிக்கல் சர்ட்டிபிகேட்டு அப்புறம் இது பாஸ்போர்ட்டு மெடிக்கல் சர்ட்டிபிகேட்டு் அப்புறம் இந்த விசா அடிச்சதுக்கான காப்பி
என்னதான் என்னதான் சொல்றானுக எப்ப வருமா டிக்கெட்டு எப்ப எப்ப கெளம்புவே
விசா வந்ததிலிருந்து பதினஞ்சு நாள்ல வந்து டிக்கெட் கம்பல்சரி போட்டே ஆகணுன்டா எப்படியு வந்து இது ஆமா இது வந்து குரூப் இப்போ போறாங்கல்ல இப்ப லீவுக்கு வந்துட்டு நான் ரிட்டன் போனோம்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது சட்டுன்னு போயிரலாம் இது குரூப்ப மொத்தம் ஆமா இது குரூப்பா மொத்தமா போறாங்க பிரெஷரா போறாங்கன்னா எல்லாத்துக்கு ஒரே டைம்ல தா
ஏ் மாப்பிள்ள வெற்றி வெற்றி கொடி கட்டுங்கிற படம் போலே ஆயிட போதுறா ஒரு லட்சமா
கட்டு மறுபடியும் அதே மாதிரியான சம்பவம் கிம்பவம் ஆயிரப்போகுதுன்னு இந்த டைம் நான் ஆமா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்த
அய் அ இல்ல ஏற்கனவே ஒரு டைம் ஒருத்தங்கிட்ட டிலே ஆகுது காசு வாங்கினேல்ல ஞாபக இருக்கா முப்பதாயிரமா எவ்வளோ
ஆஹ்
அய் போயிட்டு கூட செல பேர் என்ன ஆஹ் எப்பயோ ஞாபகம் இருக்கா உனக்கு ஆனா டிக்கெட் வரலே லேட்டாச்சு அப்ப வேண நீ ஏதோ பேசிட்டு இருந்தே அதுல இன் இன்டிரியூ அட்டன் பண்ண பசங்களும் உனக்கு கால் பண்ணி பேசிட்டுருந்தானு என்ன ஆச்சு இப்ப என்னாச்சு அதான் வெற்றி வெற்றி கொடுக்கட்டு போல ஆயிட போது இனி அவ்ளோ தான்
இது பல்க் அமௌண்ட் இது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்து வெக்கிறேன் இது என்னன்னா அங்க ஏற்கனவே அங்க ஏற்கனேவே வந்து ஒர்க் பண்றாரு சரி
ம் ஆ
அவர் அங்க இதுல இருக்காரு ஷார் ஏச் ஆர் டீம்ல இருக்காரு அவரு அவரு மூலியமாதா இங்க இது பண்ணது
சரி சரி இல்லன்ன எனக்கு டவுட் இப்ப ஒவ்வர்தருக்கு இப் போ போது இப்ப அந்த கான்ராக்ட் முடிஞ்சது போம் போது புதுசு புதுசா இது போல ஏஜென்ட்டு புடிச்சிதா போனுமா இல்ல நீ பர்மனன்ட் ஆனாதா பரமணெண்ட் ஆனா தா லீவுக்கு வந்துட்டு போ முடியு உங்க அப்பா போல
ஆமா இது எப்படின்னா
ஏறட்டுமா வருட்டுமான எங்க பீங்களா பார் ஆ சொல்ற எப்டிடா
இது பர்மணட்டு அப்படின்ற ஒரு கான்ஸ் சப்டே கிடையாது ரெண்டு வர்சதுக்கு தா காண்ட்ராக்ட்டு அக்ரிமெண்ட் ப யார் போனாலோ செரி ஒண்ணு ரெண்டு வருஷோ போடுவாங்க இல்ல ஒ ஒரு வருஷோ போடுவாங்க அந்த மாரி போடுவாங்க கம்பெனி விசால்லனா டுரிஸ்ட்டு விசால போறாங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ராக்ட் லா ஒண்ணு கிடையாது உள்ளார போயிட் அங்க போய் அட்டன் பண்ணிக்கணு
ஆ சரி ப்ப உங்க அப்பா உங்க அப்பா போனாப்ல அது எப்படி போனாப்ல அ அந்த ப பத்து பானஞ்சு வருஷமா ந வேலை பார்த்தாப்ல அ ஒவ் ஒவ்வொரு டைம் அப்படியா போயிட்டு
ஆ ஒரே டைம் தா அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி போ பேசனது மீதி எல்லா விசா மட்டு ரெனிவல் பண்ணி
அதுவொவே கம்பெனி தா இல்ல நீ சொல்ற ரெண்டு வருஷ தா கான்ட்ராக்ட்னு உங்க அப்பா அது போல கிடைக்காதா உனக்குன்ற
இல்லடா அது எப்படீன்னா கான்ட்ராக்ட் நம்பளுக்கு ரெண்டு வருஷோ ஆனா நம்ம கன்டினியூ பண்ணிக்கலா அடுத்தடுத்து
ஏறட்டுமா ஆ ஆ
பஸ்ட்டு கான்ராக்டு ரெண்டு வருஷம் தா போடுவானுங்க அப்பறோ அண்ண வணக்கம்ன்ன அது போட்டதுக்கு அப்புறோ வந்து ஆ திரும்ப அடுத்த அடுத்து வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க ரினிவல் பண்ணிட்டே இருப்பாங்க
ச்ச பாத்துக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல அதா இத இது ங்க எப்யோ மெடிக்கல் போயிட்டு வந்த அந்த டைம்ல வேக வேகமா வந்துச்சி வேல அதுக்கடுத்து அப்டியே நின்னு போச்ச ஒன்னு அடுத்து அத பத்தி
அதுவு வேக வேகமா எப்பிடி போச்சுன்னா நாம்ப வந்து கொஞ்ஜோ போஸ் பண்ணி அவனுங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டதுனால தா வந்து கொஞ்சோ கொஞ்சோ வேலை அப்படியே மூவ் ஆயிட்டே இருந்துச்சு
ஆ
கண்ணா அது அப்படியே உக்காந்துருது
அதா அதா என்னனு பாரு ஏனா எவ்வளோ எவ்வளோ சீக்கிரோ போக முடியுமோ அதான்டா இப்ப எவ் இந்த மாசோ போனா எப்பிடி சொல்றது ரெண்டு மாசோ லேட்டா போனா ரெண்டு வருஷோ லேட்டா முடியு இல்ல இப்ப கல்யாணம் மு லேட்டாகு நீ சீக்கரமா போனா டக்கு டக்குனு எவ்ளோ லேட்டா ஆவுதோ அது நா நீ நீ இப்ப வந்தே போத
வந்தே நா மூனு வருஷ்
துண்டு டெவலப்மெண்ட் ஒகே ஹாய் எங்க இருந்து வந் வெளிநாடு போய்ட்டு வந்தா
ஆ
வெல்கம் மார்க்கெட் என்னெ கிராஸ் கிராஸ் கிராஸ் கிராஸ் கிராஸ் கிராஸ் மா
நாலுல வந்தேன் நெனைக்கிறே ஆமா ரெண்டு வருஷோ ஆயிடுச்சு
ஒகே ஒகே அன்னைக்கு மெடிக்கலு போன் பண்ணியே திருச்சில அவெ அனுப்புட்டானா எப்புடி
அது கொரியர் கொரியர்னு அனுப்பி வுட்டாங்க நம்ம ஃபஸ்ட் நேற போயி வாங்கலா இல்ல அவன் கொரியர் அன்னைக்கு அனுப்பிவுட்டா அவன் ப்ளூ டிக் காட்லா ஆனா கொரியர் அனுப்பி வுட்டா அன்னைக்கு மறுநாள் ஈவினிங்கே வந்துருச்சு வீட்டுக்கு வந்தது ஒடனே அத அப்படியே ஸ்கேன் பண்ணி அவனுக்கு அனுப்பி வுட்ட ஏஜென்சிகு அனுப் இந்த வாட்டி வேலய முடிச்சிட்டே
சரி சரி சரி இப்ப போவியா இது என்ன இடம்
இல்லன ஆறு நிமிஷம் தா இருக்கு இன்ன நாலு நிமிஷோ இருக்கு தாட்டுக்கு
ஹய் என்னடா பேசிட்டுருக்கீங்க
இல்ல இங்க ஒரு சின்ன ஒரு வேல ஒண்ணு அதுக்கு சொன்னே இப்போ போறது வந்து வந்து சவுதி அரேபியா
ஹ் ஹ்
போனனா அவ்ளோதா அந்த சைடே வரமாட்டேன்டாப்பா
யா அது எப்புடி வுடுவானுங்க வேல முடிஞ்சாதா வுடுவானுங்க
வரும்போது வந்து அங்க அந்த துபாய் ட்ரெஸ் இருக்கு பாரு அந்த ட்ருபாய் அச்சு அந்த சவுதி டிரெஸ் அத போட்டுக்கிட்டு வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே அந்த தலையில அந்த இதெல்லா வச்சிக்கிட்டு அப்டி சேக்கவுடே வருவோம்ப்பா நானு அது கலறிது இல் நா அது அது ஒரு மாரி இது பிளாஸ்டிக் பெல்ட் மாரி ஏதோ போட்டிருக்கனு ஏன்னா ஃபஸ்ட் கு இவ்ளா நாள் கயிறுனு தா நெனைச்சிட்டு இருந்தது கடசி சிலது கட ஆ கடையில கடையில போயிட்டு பாத்தப்பதா தெரியுது அது வந்து ஏதோ பெல்ட் மாரி இருந்துச்சு லெதர்ல
ஹலோ
ஆஹ் ஹலோ
யார் போட்டது என்னது நாய் பெல்ட்டா?
இல்ல இல்ல நாய் பெல்ட் இல்லடா அந்த இது சவுதியில போட் இருப்பானுங்கல்ல சவுதி மன்னர்கள் அது வந்து லெதர்ல இருக்கும் அது ரோப்புன்னுவாங்க ராப் பா ரோபோன்னு சொல்லுவாங்க
நீ என்ன நெனைச்ச? கை
ஆஹ் ப்ல அது சும்மா இருந்து வெள்ள கை
அஹ் இல்ல நா ஒன்னு சொல்லவா அந்த இது போல இருக்குமா இப்ப நம்ம வீட் இந்த மீன் குழம்புல்லா வச்சா சட்டி எடுத் தூக்கி அந்த லப்பர்ல ஒன்னு இருக்குமே பிளாக் அது போலதான ஞாபகம் இருக்கா எங்க வீட்டுல இருக்கு அது அதே அதே அந்த இதுல அது எதுக்கு துணி துணி பறந் பண்ண கூடாதுனு வெயிட்
ஆமா அவங்க அரபிக் காரனுங்க வந்து மண்ணு நெறைய அடிக்கோ மண்ணு புயலு அது ப அது பறந்து எங்கேயு இதாயிர கூடாது அப்டின் சொல்லிட்டு அவுங்க அந்த அந்த ராக் வெச்சு கட்டிப்பாங்க
அஹ் நல்லா இருக்குடா கத அது அது நீ போன என்னது சௌதியா?
ஆமா
எவ்ள சொல்லிருக்கானுங்க சம்பளோ
சம்பளோ இப்போதைக்கி வந்து அறுபத் மூணு மாசோ வந்து புராகிபிகேஷன் அப்டின்னு சொல்றாங்க
அப்டின்னா அப்போ தண்டியா இருக்கணுமா நீனு?
இல்லல்ல சம்பளல்லா வரும்
அஹ்
அந்த மூணு மாசத்துக்கு வந்து இது ட்ரைனிங் மாரி மூணு மாசோ முடிஞ்சதுக்கு அப்புறோ ஒரு அ ஐநூறு அவுனுங்க அமௌண்ட் ஐநூறு ரூபா ஏத்துவானுங்க
நல்லா இருக்கு கத ஓகே ஓகே பபாரு என்னன்னு பாத்து சொல்லு வெளிநாடு போறதுக்குள்ள ட்ரீட் வெச்சுட்டுப்போ எவனு எதுவு வெக்க மாட்டேங்குறீங்க சயகாந்தி சிங்கப்பூர் சயகாந்தி சிங்கப்பூர் என்ன வே துசியாதா வேணு என்ன வேணு ஒனக்
என்னணே சிங்கப்பூரா
ஆஹ் சிங்கப்பூர் போனப்பயு வைக்கல வந்தப்பயு வைக்கல அது
இன்னைக்கிப் போயிட் தத்து நாளைக்கு வந்துச் அண்ணே என்னணே அவரு இன்னிக் போயிட்டு நாளைக்கு வரதா இருப்பா
ஹய் அவுக தெளிவா சுத்தி பாக்கலானு ஒர்க் பர்மீட் வாங்கிட்டு சுத்தி பாத்துட்டு வந்துட்டாப்ல பாத்தியா உம்
மகிழ்ச்சி
ஓக்கேடா நீ பாவ தானு வேன கொஞ்ச நேர கழிச் பண்ற
சேர்றா
உஹம் உஹம் ஆனா அடுத்த மாசம் கன்ஃபார்ம் ஆயிடுமா அடுத்த மாசத்துக்குள்ள
ஆமா ஆமா கன்பார்ம் ஆயிரும் ம்
பா இத பத்து நிமிஷத்துல நா பண்ற டாஸ்க்
சரிடா ஓகேடா என்ன பாப்போம்